ஹலோ ஆஹ வணக்கம்
கேக்குதுங்களா சிஸ்டர் உங்கள்
ஆஹ் எனக்கு கேக்குது சிஸ் சார் உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் எனக்கு நல்லா கேக்குேன் சிஸ்டர் உங்க வேலை எல்லாரும் பிடிச்சாக்கா
நடந்து கொண்டே இருக்கிறது சமையல் வேலை ஆஹ் பாலக்கீரை பருப்பு வச்சிருக்கிறேன் வாரத்துல ஒரு நாள்
சைவம் நல்லா செய்வீங்களா அசைவம் நல்லா செய்வீங்களா
நான் வந்து சைவம் அசைவம் ரெண்டுமே நல்லா தான் செய்வேன் ஆனால் ரெண்டுமே நல்லா இல்லைன்னு தான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க
அது இது வந்து உல உலக தோட
வழக்கு என்ன மொழி வழக்கு எழுத்து வழக்கு மாதிரி இது கணவர்களோட வழக்கு என்ன
சொல்லுவாங்கள அது
ஆமா அதேதான் அதேதான் ஆனா உம்
வீட்டுக்காரும் நா என்னா செஞ்சாலும் நல்லா இல்ல தான் சொல்லுவாங்க அது நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இல்ல நல்லா இல்லைன்னாலும் நல்லா இல்ல அதனால அதை நான் கண்டுக்க மாட்டேன் ஹலோ ஆஹ சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ ஹலோ